உம் வணக்கம் கே நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நானண்ணம் நல்லா இருக்கேங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க இன்னக்கி நாள் எப்டி போச்சு
இன்னிக்கு நாள் போச்சு நல்லா போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு
ங்க நல்லா வீட்டு வேல அப்டின்னு தாங்க போச்சு இதா கொழந்தைய பாத்துக்கிறது அப்பறம் ஸ்கூல் குட்டினு போயிட்டு வரது அந்த மாரி தாங்க போச்சு ஈவினிங் மேலதா வந்து பாத்தீங்குன்னா கோயிலுக்கு போலாம்னு பிளான் பண்ணிருக் கோங்க நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
உம் நா காலையில ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தே
ஏங்க ஒடம்பு செர்யில்லயா
உம் லைட்டா காய்சல் இருந்த மாதிரி இருந்துச்சு போயிட்டு காமிச்சுட்டு இருந்தோ ஒவ்ரா சளி இருந்துச்சு இவுங் என்னோட
இப்ப பரவாலில் பரவாயில்லீங்குளா
உம் பரவால்ல அப்பற வந்து உம் மாத்தரதா தந்தாங்க
செரி செரிங்க உங்க வாய்ஸ்லயே தெரிது கொஞ்ச தோட்ரேட் பெயின் இருக்கற மாத்ரி ஒடம்பு பாத்துக்கோங்க எதுனா கஷாயிமாரி வேணா வெச்சு குடிச்சு குடிங்க செரியாகு
எனது கஷயாயில்லா வெக்க தெரியாது
அப்பிடிங்களா இல்லன்னா நீங்க பேசாம இந்த துளசி கொஞ்ச எடுத்து சாப்பிடுங்க அது அப்புறோ இந்த இன்னொன் ஒண்ணு கப்பூர வல்லின் சொல்லுவாங்குள அந்த இலையுமே நல்லா ஆஹ் கெடைச்சிச்சுன்னா கழுவிட்டு சாப்பிட்டு பாருங்க உம் ம் டீ குடிக்கிற பழக்கம்ந்தா இஞ்சி கொஞ்சோ சேத்துக்கோங்க இஞ்சி சேத்துங்னீங்கின்னா கொஞ்ச சளிக்கு நல்லது கேக்கு
ப்பட்ரை பண்ணி பாக்குறே உங்குளுக்கு கஷாயம் வெக்க தெரியுமா
அதுதாங்க இந்த மாதிரிதாங்க வெப்பேன் நானு எப்போ இஞ்சி வந்து இடிச்சு அஹ் போட்டுட்டு தண்ணில கொதிக்கிற தண்ணில போட்டுட்டு அதுக்கப்பறம் கொஞ்சோ வந்து அப்டியே குடிக்கிலா சில பேருக்கு புடிக்கலனா கொஞ்ச வந்து வெள்ளம் போட்டுட்டு குடிக் கிலாங்க அந்த மாரி குடிச்சீங்கின்னா கொஞ்ஞோ நல்லா இருக்கு சுடு தனியே குடிங்க அஹ அதுக்கப்புறமா இப்ப ரெடிமேடா இந்த நிலவேம்பு கசாயம் பவுடருன்னு விறக்கிறாங்க அது வந்து மா ஒரு மாசத்துல ஒரு வாட் ட்டி வந்து வீட்ல எல்லாருமே கொதிக்க வெச்சி குடிப்போங்க அந்த பழக்கோ இருக்கு அது ஏன் என்னதா போ குடிச்சாலு எப் அப்பனா நம்முளுக்கு அது சேராம போயிடு இந்த கிளைமேட்டு அப்புறம் மழ இல்ல யாருன்னா ஒத்தருக்கு வந்துச்சுன்னா அத மத்தவுங்களுக்கு அப்டியே பரவிடும் அந்த மாரி நெறியோ இருக்குங்க கொஞ்ச நெறைய இஞ்சி இந்த மாதிரி ப்டி விஷயங்கள் மிளகு சீரகம் அந்த மாரியில்லா எடுத்துக்கோங்க த்ரோட் பெயின்ச்சிங்க வேணுனா இந்த மிளகு பால் மாயி இருக்கோலங்க சூடு பண்ணிட்டு நம்ம மிளகு கொஞ்ச மஞ்சத்தூள் கொஞ்ச போட்டு குடிச்சோன்னா உங்குளுக்கு இந்த த்ரோட் பெயின்யிலா இன்ஃபெக்ஷன் எதனா தொண்டையில இருந்துச்சுன்னா செரி ஆயிருங்க
உம் செரி நா ட்ரை பண்ணி பாத்துட்டு சொல்றேன் கண்டிப்பா
சேரி சேரிங்க
எனக்கு அப்பிடியெல்லா வெக்க தெரியாது அதான் ப்ராப்ளம் ஆ நாட்டுக்கோழி கிரேவி பண்ணே மார்னிங்
ஓக்கே ஓகேங்க
இப்பதா சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பாடு பண்ணீங்க
இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வெஜ்ஜு தாங்க செஞ்சோம் அஹ் பீட்ரூட் சாத வந்து செஞ்சோம் அதுக்கப்புறோ வாழக்கா பொரியல் காலையில வந்து தோசையும் தேங்கா சட்னியூ செஞ்சோங்க தம்பிக்கு மட்டும் தனியா வந்து கொஞ்ச காரம் போடாம அவ காரம் இன்னுமே பழகுலங்க நானுமே ஊட்டிட்தா இருக்கே இருந்தாலும் பழகல லைட்டா பெப்பர் மட்டும் போட்டு இந்த பீட்ரூட் சாதமாரி செஞ்சு அவனுக்கு பா அவனுக்கு தனியா பாஸ்மதி ரைஸ்ன்னு செஞ்சுடுவாங்க ஏனா எங்குளுக்கெல்லா வந்து வேற அரிசியில நார்மலா பொன்னி அரிசி த்தி மாரி செஞ்சுக்குவோ ஆஹ் கொழந்தைங்க எனவே சாப்புட மாட்ருக்குங்க எதையாவுது போட்டு இந்த மாரி செஞ்சாதா சாப்புடுத்துங்க அப்புறோ வாழக்கா பொரியலுங்க வேற எதோவு பெருசா செய்யில நைட்டுக்கு சப்பாத்தியு செஞ்சுக்குலா எதுனா வேற எந்த கிரேவி மாரி செஞ்சுக் க்குலானு அஹ் யோஸ்து வெச்சுருக்கேங்க உங்குளுக்கு நைட்டே என்னங்க சமையல்
உம் நைட்டு நா இருக்கிற அத நாட்டுக்கோழி கிரேவிக்கு தோசை ஊத்தி இல்லன்னா இட்லி ஊத்தி தந்துடுவே அத்த சாப்பிட்டுக்குவாங்க
செரி சேரிங்க நானுமே அப்டிதாங்க ஆஹ் நான்வெஜ் செஞ்சுட்டேன்னா அந்த குழம்பு காலையில மதியம் நயிட்டு அந்த மாரி மூணு வேல குடுத்துடுவேங்க நம்முளுக் ஒரு வேல மிச்சம் இல்ல ம் பொதுவா காலையில மட்டு சட்னி அரைச்சிட்டு மதியத்துக்கு நைட்டுக்கு அதே குழம்புதாங்க
உஹம்
நீங்க நல்லா செய்வீங்களா என்ன எப்டி செஞ்சீங்க குழம்பு
ம் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவே ரொம்ப இல்ல
சேர் சேரிங்க நான் வந்து ஒரு சிக்கன் வந்து ட்ரை பண்ணேங்க இப்போ ரீசண்ட்டாக நல்லா இருந்தது நான் சொல்றேன் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த ஆனியன்ஸை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க நல்லா கோல்டன் ரெளவுண்ட்ல ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வந்து வாஷ் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃகடு அப்புறம் கஸ்தூரி மேத்தி அதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாம் போட்டுக்கணுங்க சிக்கன் மசாலா இருந்தா போட்டுக்கலாம் இல்லைன்னா குழம்பு மிளகா தூள் அதுக்கப்புறம் இந்த சீரகத்தூள் மஞ்சள்த்தூள் அப்புறம் கொஞ்ச லைட்டாக பெப்பர் தூள் இதெல்லாம் போட்டு அந்த கேஃடு அந்த கஸ்தூரி மேசி அதெல்லாம் சொன்னலைங்க அது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் சிக்கனோட அப்புறம் இந்த ப ப்ஃரைட் பன்னி வச்சிருக்குலாம்ங்க இதுவுமே போட்டுஎல்லாமே போட்டு உப்பு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டூ ஹார்ஸ் மேல நல்லா ஊற வச்சுனுங்க ஊற வச்சுட்டு ஹ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வுளோ நேரம் ஊர்ணுமோ அது அதுவரை நல்லது அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் நவர்னா டைம்மில்லனா ஒரு ஹாஃப் நவர்னா ஊர வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது அப்படியே வந்து வந்து எ எண்ணெய் விட்டுட்டு இது அப்படியே போட்டுணும் கடாயில போடும் போது அதுவே தண்ணி விட்டு வரும் தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே சுண்டை வச்சுட்டே இருக்கணும்ங்க அஹ் சுண்டை வச்சுட்டே இருக்கும் போது என்ன ஆகணும் இந்த த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் மசாலாவும் நல்லா ஒரு தொக்கு மாதிரி பார்ம் ஆயிடுங்க ஹ் இந்த மாரி வேணா அப்படியே நல்லா சுக்கா மா மாதிரி ஆயிடும் இலந்து சாதத்துக்கு அதுக்கப்புறம் சப்பாத்தி அப்புறமா தோசைக்குல்லாம் நல்லா இருக்குங்க இட்லிக்கு அந்த அளவு செட் ஆவாது ஏன்னா தொக்கு மாரி வந்துரும்லங்க ஆஹ் மீதி எல்லாத்து க்கும் நல்லா இருக்கும் நீங்க வேணா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க
நா இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கேன் ஆல்ரெடி ஒன் டைம்
ஓ அப்படிங்கிளா சேரி சேரிங்க நான் ரீசன்ண்டா ஒரு வாட்டி செஞ்சு பாத்தேனா அப்ப கொஞ்ச நல்லா வந்துச்சு அதுனால சொன்னேங்க செஞ்சிங்கன்னா சந்தோச தாங்க ஆஹ் வேற என்ன நல்லா செய்வீங்க சமையல்லான்
உம் நா பன்னீர் புரோட்டான்னு ஒண்ணு பண்ணேன்அது ரொம்ப நல்லாயிருந்துச்சு
அப்புடிங்கிளா எப்புடி செஞ்சீங்க சொல்றீங்களா
உம் பன்னீர் இருக்குல்ல அது நல்லா துருவி வெச்சுக்கணும் அதுக்கப்புறோ வந்துட்டு மைதா மாவு பாதி கோதுமைமாவு பாதி மு ட்ட பாலு சீனி உப்பு
ஓகேங்க
அஹா மைதா மாவு ஒரு அர கப் கோதும மாவு ஒரு அர கப் ஒரு முட்ட ஹாஃப் டேபுள் ஸ்பூன் சீனி ஹாஃப் டேபுள் ஸ்பூன் உப்பு அத ஊத்தி பெசையறதுக்கு ஃபுல்லாவே தண்ணிக்கு பதிலா பால் எடுத்துக்கணும்
சேரிங்க
நல்லா பெசஞ்சு வெச்சுட்டு தண்ணீர் வந்து துருவி வெச்சுருக்கோல்ல அதுல வந்துட்டு மல்லி எல அப்புறோம் கொஞ்சோம் இந்த பச்ச மிளகா இருக்குல அத கொஞ்சோம் சாப் பண்ணி அதையும் போடணும் போட்டுட்டு தக்காளி வெங்காயத்த நல்லா வதக்கி விட்டு அதைய இதுக்கூட சேர்த்து வெச்சு ஒன்னா வெச்சுக்கனு ப்ளண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறோம் வந்துட்டு சப்பா மாவு மாதிரி நல்லா ரவுண்ட் புடிச்சு வெச்சு அந்த ரவுண்டுக்குள்ள வந்துட்டு இந்த வெச்சுருக்கோல பன்னீர் அது உள்ள வெக்கணும் உள்ள வெச்சு நல்லா பாயில் பண்ணிட்டு அது வந்துட்டு சப்பாத்திக்கு தெரட்டுற மாதிரி. தெரட்டி. அப்டியே தோச கல்லுல போட்டு போட்டு எடுத்தீங்கன்னா நல். நல்லாருக்கு.
ஓகே ஓகேங்க சொல்லும்போதே செஞ்சு பாக்கணோம்னு தோணுது கண்டிப்பா ட்ரை பண்ணி. பாக்குறேங்க அது உள்ள ஸ்டஃப் பண்ணிட். ட்டு அத அப்டியே வந்து நீங்க தேய்பீங்களா.
ஆஹ ஆமா சப்பாத்தி தெரட்டுற மாதிரி தெரட்டுவ.
ஹாஃப் கப்பு மைதா மாவு ஹாஃப் கப்பு கோதும மாவு அப்புறோ ஒரு எக்கு அத வந்து உப்பு அப்புறோ அந்த சக்கரல்லா போட்டு அப்புறமா அந்த பா பாலோட போட்டு பெசஞ்சு வெச்சுடணோ கரெக்டுங்களா.
உம் கரெக்ட் ஆனா கொஞ்சோ இந்த. பெசஞ்சு வெச்சமாவ ஒரு டூ ஹர்ஸ்சாச்சோ பிரேக் விடணு. அப்ப அப்ப போயி அத லைட்டா பெசஞ்சு பெசஞ்சு விட். விட்டுட்டேயிருக்கனு.
இன்னிக்கே நா நைட்டு ட்ரை பண்ணலான்னு தோணுதுங்க எனக்குமே அ அதுக்கப்புறமா பன்னீரோயிருக்குங்க ஆக்சுவலி பன்னீர் ஆக்சுவலி வாங்கி வெச்சுட்டு நானுமே யோஸ்டு இருந்தே என்ன செய்.
அப்டி உங்களுக்கு அப்டி பண்றதுக்கு கஷ். டமாயிருந்துச்சு உள்ள ஸ்டபிங் வெச்சு எனக்கு போடுறதுக்கு கஷ்டமாயிருக்குன்னா. அப்டியே அந்த பன்னீர் இருக்குல்ல அத வந்துட்டு. அந்த மாவோட லாஸ்ட்டா பெசைவிங்கள்ல பால் பண்ண போம்போது. கொஞ்சோ பச்ச மொளகா சாப். பண்ணிட்டு. ரொம்ப வேண்டாம் ஒரு பச்சமொளகாயே நீங். கொழந்தைக்கு தரீங்க. ஒரு பச்ச மொளகா அதுக்கப். அப்புறோ மல்லிய நல்லா சாப் பண்ணிட்டு. அந்த பன்னீரு மாவு மூணையும் நல். கொஞ்சோ நார்மலா பெசஞ்சு விட்டு. போட்டு நல்லா சப். பாத்தி மாதிரி போட்டு நெய் போட். பன்னீங்கன்னா சூப். சூப்பரா இருக்கும்.
ஓகே ஓகேங்க சார் சப்பாத்தியுமே போட்டுட்டு அதுக்கப்புறோம் மேல அந்த ஸ்டட்ஃபிங் போட சொல்றீங்க.
ம் அப்டியும் பண்லாம் நீங்க. சப்பாத்தி மாதிரி போட்டு ஸ்டஃபிங் வச்சு மேல இன்னொரு சப்பாத்திபோட்டு இன்னு நல். இல்ல. அந்த மொனைய மட்டு ஃபுல்லா கவர் பண்ணி உட்டுட்டு நல்லா அது வந்துட்டு சப்பாத்தி மாதிரி இன்னு கொஞ்சொ பெருசாக்குனீங்கனா நல்ல ஒரு பெரிய ரவுண்ட் கெடைக்கும்
சேரி சேரிங்க இதுக்கு நேம் என்னங்க பன்னீர்
பன்னீர் பரோட்டா ம்
சேரி செரிங் ஆனா கடை வந்து சாப்ட்டுருக்கே இந்த மாதிரி இந்த மாரி ஒரு கடைல வந்து பாத்தீங்ன்னா ஆலு பரோட்டா பன்னீர் பரோட்டான்னு இருந்துச்சு இத அ குடுக்கும் போது இந்த மாரிதா குடுத்துருந்தாங்க பெருசா ஒரு சப்பாத்தி மாரி செஞ்சுட்டு அதுல வந்து எல்லா இந்த அ பன்னீர்
ஆனா அவுங்க ஒரு டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க இது நானே கண்டுபுடிச்ச ரெசிபி அவுங்க வந்துட்டு முட்ட பால்லா போட மாட்டாங்க
அப்டிங்களா
ஆ அது நா வந்துட்டு எனக்கு அது புடிக்கும் நா வந்துட்டு இந்த பால் பொரோட்டா அதெல்லா ரொம்ப சாப்டுவேனா அதுனால எனக்கு எப்டிதா இருக்குன் செஞ்சு பாப்போமேன் செஞ்சு பாத்தே
சேரிங்க சேரிங்க வேற எதன்னா டிஃப்ரெண்டா இருந்தா சொல்லுங்க ஏ பையனு இருக்கா அவனுக்குமே வந்து ப இந்த இதலா செஞ்சு குடுப்பே எனா ஞாபருந்தா என்கிட்ட இப்ப நீங்க சொல்லலாங்க
உம் அப்புறோ வேற என்ன ம் காளான் டேஸ் பண்ணிக் குடுங்க நல்லா இருக்கும்
அப்டிங்ளா நாந்த காளான்ல வந்து பிரியாணி செய்வே அப்ப என்ன பண்ணுவ தனி தனியாவே எடுத் து குடுத்துடுவே அவ சாப்ட்டுப்பா ஆ பிரியாணி மாரி தாங்க செய்வே இல்லனா அந்த க்ரேவி மாரி சப்பாத்திக்கு செய்வோல்லங்க யூஷ்வல்லா கிரேவி மாதிரி அந்த மை செய்வே சில டைம் என்ன பண்ணுவன்னா இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மாரி போடுவோங்க காளான்ல ஆ மத்தபடி வேற எதுவு செஞ்சதில்ல பன்னீர்ல யூஷ்வலா வந்து பாத்தீங்னா இந்த சப்பாத்திக்கு கிரேவி மசாலா இல்லன்னா சும்மாவே என்ன பண்வ பட்டர்ல போட்டு டோஸ்ட் பண்ணி தம்பிக் குடு குருவே அவ சாப்புடுவா நானுமே இப்ப ரீசண்ட்டா வந்து அவ கொஞ்ச சரியா சாப்புட மாட்ருக்கானு சொல்லிட்டு நானுமே டிஃப்ரெண்டா செஞ்சு குடுக்கணு யூஷ்வல்லா செய்யவே சாப்புட மாட்ருக்கான் போலன்ட்டு நானுமே கொஞ்ச கொஞ்சொ ட்ரை பண்ணிட்ருக்கேங்க அவனுக்காக
நீங்க வேணா முட்ட மிட்டாய் வேணா ட்ரை பண்ணி பாருங்க முட்டமிட்டாய் வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்களே எப்டி சொல்றேன் நீங்க அதே மாதிரி பண்ணுங்க கரெ ட்டா வரும்
சேரி செரிங்க கொஞ்ச சீக்கிரமா நம்ம அடுத்த அழைப்புல கூட சொல்லிக்லாமாங் களா சேரிங்க அனா ஓகேங்க உங்க கிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷங்க அடுத்த அழைப்புல சந்திக்கலாங்க நன்றிங்க
ம் நன்றி